ஹலோ வணக்கம் சிஸ்டர்
ஆ வணக்கம்
ஆ ஹா சிஸ்டர் ஆ நல்லாருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க அம் ஆ ஜெஸ்ட்நவ் சிஸ்டர் சாப்ட்டே நீங்க
ஆ சாப்ட்டாச்சு
ஓகே சிஸ்டர் ஓகே ஆ டாபிக்குள்ள போகலாங்களா
ஆ டாபிக்குள்ள போலா
ஸோ என்ன டாபிக் எடுத்துக்லா சிஸ்டர் இன்னக்கி ஆ சமையல் பயணம் அது மாதிரி
எதுனாலு நா இங்க எது சொல்ல அத பத்தி பேசலா எதுனாலு பேசலா
பே சிஸ்டர் சம்மர்பத்தி பேசலாங்ளா இப்ப வெயில் காலம் ஸோ இந்த வெயில் கால
ம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா பேசலா
ஓகே சிஸ்டர் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்ளா நா ஸ்டார்ட் பண்ட்டுங்ளா
நா ஸ்டார்ட் பண்றே இப்போ சம்மர்னாலே சம்மர்னாலே என்ன சொல்லானா வெயில் ஜாஸ்தியாருக்கு செரிங்ளா அந்த வெயிலி ஜாஸ்தியாருக்கும் போது நம்ளால வெளில போக முடில அதே மாரி அந்த வெயில ஈடுக்கட்றதுக்காக நம்ம என்ன பண்றோ தண்ணி அதிகமாக குடிக்கிறோ ஃபுட்டு எடுக்க முடில ஆனா அந்த அந்த வெயில வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணனுனா ஜூஸு கஞ் அந்த வர அ அது சிறுதானியத்தோட கூழு அந்த மாரி நம்ம நறைய எடுத்துக்கிடணு அதே மாரி தண்ணியு வக அந்த அம்மாசிசில என்ன பண்ணணுனா அதிகமா இப்போ ஒரு என்ன சொல்றது இருவது கிலோ ஒரு இருவது கிலோக்கு ஒரு லிட்டர் தண்ணி கணக்குல வந்து நம்ம வந்து தண்ணி வந்து இன்டேக் எடுத்துக்கிட்டே இருக்கணு
கண்டிப்பா சோ ஆ நீங்க சொன்ன மாரிதா சிஸ்டரு கு அதாவது வெயில் கலனா முதல்ல நம்ம வந்து ஆ ஈரப்பதமா வச்சுக்கறதுக்காக நம்ம நறைய தண்ணி குடிக்கணு ஃபஸ்டாலா ஃபஸ்ட்டா சோ தண்ணீன்றது வந்து பாத்திங்ன்னா அதிகமாவே குடிக்கலா அந்த காலகட்டங்கள்ல குழந்தைகளுக்கு அதிகமா தண்ணி குடுக்கணு நீங்க சொன்ன மாதிரி இந்த தண்ணீர் பழங்கள்னு சொல்றாங்க பத் திங்களா வெள்ளரிக்கா தர்பூசணி அ இந்த மாதிரி பழங்கள் வந்து எடுத்துக்கலா காலைல ஜூஸ் குடிக்கறது அப்பறோ வெயல் வெயல் நேரத்துல எதாவது ஜூஸ் எடுத்து குறது அது மாதிரி குடிக்கலா சொ அது வந்து நமக்கு வந்து சம்மர் டைம்ல வந்துட்டு நல்ல ஹைட்ரேஷனா இருக்கு பிளஸ் வந்துட்டு நல்ல ஒரு நீர் சத்து ஆ கெடைக்குன் நெனைக்கற
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி நம்ம சம்மர் டைம்ல வந்து நம்மளால மார்னிங் மட்டு தா குளிக்க முடியு ஈவினிங் குளிக்க முடியும் எடப்பட்ட நேரத்துல வந்து நம்ம வந்து குளிக்க போனொன்னா இப்ப வந்து ம் சம்பு இப்ப எல்லாரு வீட்டுலயுமே சம்பு மேல தொட்டி அந்த மாரி தா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோ அந்த மாரி யூஸ் பண்ணும் போது எப்டின்னா நமக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஹீட் ஆயிரு நம்மளோட ஒடம்பு தண்ணியுமே என்ன பண்றோனா ரொம்ப சூடாவ
ஆமா ஆமா சிஸ்டர் சோ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குளோ ஏரிலா இருக்கு பாத்தீங்களா நீர்வீழ்ச்சி அந்த மாதிரி நேரத்துல நல்லா இருக்கு தண்ணி ஜில்லுன்னு கடல்ல கூட நல்ல தண்ணீ நல்லா ஜில்லா இருக்கு சோ குளிக்கறதுக்கு
ஆமா ஆமா ஆமா நீங்க சொல்
ம் சொல்லுங்க
நாங்க சம்மர் சீசன்னாலே நாங்க என்ன பண்ணுவோன்னா ஆத்துக்கு தா போவோ ப்ரோ இப்போ லீவ் விட்டாச்சி கொழந்தைங்கள கூட்டிட்டு ஆத்துக்கு தா நாங்க போனோ ஃபுல்லா ஆத்துக்கு தா போனோ ஒரு டென் டே டென் டைம்ஸ்கிட்ட போயிருப்போ நாங்க ஆத்துக்கு
சூப்பர் சூப்பர்
ஆ ஏன்னா வந்து இந்த வெயில வந்து பேலஸ் பண்ண முடியல கொழந்தைங்களுக்கு லீவு வீட்டுல இருந்தா என்னப் பண்ணுறாங்க நா ஃபோனுக்கு அடிக்ட்டாகுற யாருக்குனே இந்த என்ன சொல்றது இப்போ வந்து அக்னி நட்சத்திரோ வேற நடந்துகிட்டுருக் க்கு இதே ரொம்ப வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஹீட் வேற பிள்ளைங்க வந்து அவங்க இஷ்டப்பட்ட ஜூஸ்ச தா குடிக்கறாங்க டெய்லியு குடுத்தாலு குடிக்க மாட்டக்கறாங்க அதே மாதிரி நம் சரி ஆத்துக்கு கூட்டிட்டு போவோ சொல்லிட்டு சம்மர் சீசன் ஃபுல்லாவே நங்க ஒரு டொண்டி டைம்ஸ்ஸு இப்ப வந்து ஒன்றர மாசோ ஆ ஸ்டார்ட் பண்ணிடோ டொண்டி டைம்ஸ் ஃபுல்லாவே நாங்க ஆத்துக்கு ஏரி குளோ ஃபால்ஸு அந்த மாரி எடத்துக்கு எ கொழந்தைங்கள கூட்டிட்டு போற அதே மாதிரி அங்க போகு போது என்னன்னா நாங்க வந்து ச வீட்டுல இருந்து சமைச்சிட்டே எடுத்துட்டு போவோ அது கொஞ்ச என்ன சொல்றது கொஞ்சோ என்ஜாய்மென்டா இருக்கு
சூப்பர் சூப்பர் சிஸ்டர் சோக்காருக்கு அங்க உக்காந்து சாப்புடும் போது அந்த அ கொ குளிச்சுட்டு அதுக்கப்பறம் ஃப்ரஷப் பன்ட்டு நல்லா சாப்டும்போது நல்லா இருக்கும் அந்த டைம்ல நல்லா ஒரு மரத்தடியில உட்காந்துட்டு நல்லாயிருக் காத்தோ ஜில்லுனு இருக்கும் சோ நல்லா இருக்கும் அந்த டைம் நாங்களு அந்த மாதிரிதா சிஸ்டர் சோ இந்த டைம்ல வெயில் டைம்னா ஸ்கூல் முடிச்சுட்டு நாங்க இந்த சம்மர் லீவுக்கு வந்து பாத்தீங்கனா நாங்க நொங்குதா வெட்டுவோம் அங்க பொயிட்டு பனமரோ இருக்கு சோ ஆத்து ஓரத்துல அங்க பொயிட்டு நல்லா பணமு பாகா பன மரத்துல இந்த பசங்களா ஏறி இருப்பாங்க அவுங்கள ஏற விட்டு நொங்கு பறிச்சு அதுக்கப்பறோ அங்கேயே சாப்டுட்டு அப்பறோ சிலது வந்து நாங்க அங்கேயே வீசிட்டு வந்துருவோ எடுத்துட்டு வர மாட்டோ அது வந்து அங்க யாராவது வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க யாருக்காவது அத குடுத்துட்டு சோக்கா அப்டி நாங்க வருவோ சிஸ்டர் அது நல்லா இருக்கு அது இந்த சம்மர் டைம்னாலே இந்த நொங்கு இல்லாம எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகாது
கண்டிப்பா இப்போ நம்ம நம்மளோட ஏஜ்ல வந்து நொங்கு பதினி பனங்கிழங்கு அப்டின்னா நமக்கு தெரியுது ஆனா இப்ப உள்ள பசங்கிட்ட பதினி குடி நொங்கு சாப்புடு இது ரொம்ப ஹெல்தி அப்டின்னா ஐயோ அதை யாரு சாப்புடுவா அது நல்லாவே இருக்காது எனக்கு வேண்டா அது வந்து ஜெல்லி ஒரு மாதிரி இருக்கு இனிப்பா இருக்க மாட்டுது இது இப்டி இருக்கு அப்டி இருக்குன்னு அதோட வந்து அதோட பயன்கள வந்து ந்து அவுங்க அறியாமேயே அவுங்க வந்து எடுத்துக்கிட மாட்டுக்காங்க
கண்டிப்பா ஆனா நொங்கு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் எனக்கு எங்க சிஸ்டர் இருக்காங்க சின்ன வயசுல நா போற அ ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவுங்க நொங்கு வந்து எனக்கு சாப்ட குடுத்துட்டு அப்பறோ இந்த இந் வெயில் டைம்லனா வேர்க்குரு வரும்ன பாருங்க அ வெயில்ல அலையும் போது இந்த வேர்க்குரு வரும் சோ அப்ப வந்துட்டு அத எடுத்து எனக்கு இந்த தோள்ல எல்லா ஸ்கின் கை கால்ல எல்லா தடவி விடுவாங்க அது வந்து அந்த நல்லா இருக்கு அப்டின்ற மாதிரி அந்த வேர்க்குருலா எதுவும் வராது அப்டின்னு தடவி விடுவாங்க எனக்கு சோ அது நல்லாருக்கு சிஸ்டர் அது நல்லா குளிர்ச்சியா இருக்கு
கண்டிப் ம் கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி நாங்களு ட்ரை பண்ணி இருக்கோ எனக்கு வந்து அதிகமா நெத்தீல வரு நெத்தில வேர்கும் போது நானு வந்து யூஸ் பண்ணியிருக்கே அது நொங்கு போடுவாங்க நொங்கு நொங்கு இல்லாத டைம்ல இருந்து சந்தன சொல்வாங்கல்ல சந்தன பவுடர் ம் சந்தனத்த கொழச்சு அத என்ன சொல்லுவாங்க பன்னீர் ரோஸ் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி போடுவாங்க இல்லாட்டா நார்மலா மிக்ஸ் பண்ணி போட்டாலே அது போயிரு நம்ம இப்பலா ஆனா இப்பல்லா பாருங்க அந்த பிள்ளைங்களுக்கு சந்த நிம் அந்த அப்பல்லா சந்தனத்த ஒரசி நெத்தில வப்பாங்க அது குளிர்ச்சி அப்டின்னு சொல் சொல்லுவாங்க இப்ப தலையில எண்ணெ தேக்கிறதும் கெடையாது சந்தன சந்தனமா அய்யய்யோ அத வச் க்க கூடாது அப்டின்னு அந்த அந்த ட்ரெண்ட் ஆ பழைய ஓல்டு ட்ரெண்டிங்கே இவுங்களுக்கு போயிடுச்சு ஸ்டைலுக் க்கு இப்ப ஏ ஆயில் தேக்கிறது கெடையாது இந்த கிரீம் எடுத்து தேக்கிறாங்க இப்ப பசங்கல்லா ரொம்ப என்னச் சொல்றது ந்து எதாது அந்த பழமைக்கி எப்ப மாற போறாங்கன்னு எனக்கு தெரியல
கண்டிப்பா சிஸ்டர் நா சின்ன வயசுல நா எனக்கு ஆ நாங்க யூஸ் பண்ணது இ நம்ம சைட்ல இப்ப யூஸ் பண்றது பாத் தீங்கன்னா அ சி இந்த நைசில் பவுடருக்கு பாத்தீங்ளா அதுதா வந்துட்டு இந்த சம்மர் ஆனாலே ஒரு ரெண்டு பா ரெண்டு பாட்டில் வந்து வாங்கி வெச்சிருவாங்க பவுட்ரு பா பாக்ஸு சோ அது மாதிரி யூஸ் பண்ணே நானே சின்ன வயசு அதெல்லா மறக்க முடில சோ அதுக்கப்பற வந்து பாத்தீங்கனா நீங்க சொன்ன மாதிரி அந்த சந்தனத்தலா நா பூசி குளிச்சிருக்கே சிஸ்டர் இந்த சம்மர் டைம்ல இன்னொன்னு சொல்லுவாங்க எப்டி அந்த புருவ மத்தியில வந்து சந்தனம் வைக்கும் போது அந்த இடம் நல்லா குளிர்ச்சியா இருக்கும் அப்டின் சொல்வாங்க சோ அது ஞாபகம் இருக்கு அப்புறம் வெயில் காலத்துல அதிகமா இருந்து சாப்ட்டது பாத்தீங்கன்னா அந்த இளநீரு அ நுங்கு இதுதா வந்து நா அதிகமா சாப்ட்டது இப்போ அதெல்லா அதுக்கான சிட்டுவேஷன்ஸ் எதுவு அமையல பட் ஆனா இதெல்லா மெமரி சிஷ்டம் அப்புறம் அந்த நாவல் பழோ சாப்டுவே இந்த சம்மர் டைம்ல உங்க ஊர்ல எல்லா அந்த மாதிரி கெடைக்குங்களா நாவல் பழம்
ஆ நாவல் பழ கெடைக்கு அதே மாரி குக்கும்பர் கெடைக்கு அ வேற என்னது சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இப்போ கெடைக்குது இப்போ நாவல் பழ சீசன் வந்துருச்சே இப்போ ரொம்ப ரொம்ப பேமஸ்னா பலாப்பழோ மாம்பழோ நாவல்பழோ குக்கும்பர் இதுதா இந்த சீஷ் னல் ஃப்ரூட்டா இருக்கு
கண்டிப்பா இந்த சீசன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்கனி பாயசம்னு ஒண்ணு பண்ணுவாங்க அ சூப்பரா இருக்கு சிஸ்டர் அது சாப்ட்ருக்கீங்களா
நா ஃப்ரூட் வெச்சு பாயசம் பலாப்பழம் பண்ணிருக்கே பலாப்பழப் பாயசம் மட்டும் பண்ணிருக்கே ம்
பழாப்பழோ மாம்பழோ அதுக்கப்பறம் வாழைப்பழோ மூணும் சேத்து பண்ணுவாங்க நல்லா இருக்கு சிஸ்டர் அது த
சரி சரி ஓகே ஓகே நா எப்டின்னா ரொம்ப ஸ்வீட் எடுக்க மாட்டே அதனால தா நா ட்ரை பண்ல பலாப்பழம் பண்ணி குடுத்துருக்கே
ஓ சூப்பர் சூப்பர் சிஸ்டர் நால்லா இப்ப ஸ்வீட் அதிகமா எடுத்துக்கிறதில்ல சிஸ்டர் ஆக்சுவலி நா‌சின்ன வயசுலேருந்து ஸ்வீட்ஸ் சாப்டுட்டே இருப்பே எப்பவுமே சோ இப்ப கம்மி பண்ணிக்கிறே
கண்டிப்பா ஒரு வயசு ஏற ஏற நம்மல்லா ஸ்வீட்டல்லா கம்மி பண்ணணு ஏனா இப் ப வர சுகர் வந்துட்டாலே எல்லா ப்ராப்ளமு நம்மள தேடி வந்துடுது
ஆமா சிஸ்டர் டுவெண்ட்டி பிளஸ் ஆயிட்டாலே நமக்கு அந்த அ பயந்தா எதுமே அதிகமா எடுத்துக்க கூடாது அப்டின்ற மாதிரி
கண்டிப்பா ஆனா ஒரு வயசு ஏறஏற அத சாப்புட்ணு இத சாப்புட்ணு நா பாத்திருக்கே எங்க எங்களோட அத்தமாமா அவங்களுக்கு செவன்டி செவன்டி ஃபைவ் ஆயிடுச்சி மாமாக் செவன்டி ஃபைவ் அபோ ஆயிடுச்சி அப்போ அவ்ங்க இது சாப்பிடக்கூடாது டாக்டரு ஆயில் ஐட்டம்ஸ் அபப்ப ஆயில் ஐட்டம்னா ஒன் இயர்க்கு ஒன்ஸ்தா நீங்க எடுக்கணு சுத்தமா மத் தப்படி எதுமே எடுக்கக்கூடாது ஸ்லைஸ் இவ்ளோதா சாப்புணு இதெல்லா சொல்றாங்க உங்களுக்கு ஆனா அவங்க என்னப் பண்றாங்கனா எனக்கு வட சாப்புட்ணு பானிபூரி சாப்புட்ணு பீசா சாப்புட்ணு ஃப்ரைட் ரைஸ் சாப்புணு பரோட்டா சா இதுதா அவங்களோட என்னது என்ன என்னது அவ்ங்களுக்கு தோணுது அப்போ நா நெனப்பே எனக்கு சொல்லிக் குடுத்த சார் என்ன சொன்னாருனா
ம்
அவங்க அப்பா தொண்ணூறு வயசு வரைக்கு இருந்தாங்களா அப்போ எனக்கு சொல்லி குடுத்த நேவ இருக்கு ஃபிஃப்த்துல என்ன சொன்னாங்கனா அ நம்ம குழந்தையா இருக்க போது என்னலா அடம்பிடிச்சு கேப்பமோ அதே மாதிரி வயசானதுக்கு அப்றோ தாத்தா பாட் நம்மளோட தாத்தா பாட் டி நம்மளா இருக்கட்டு அவங்களு கொழந்தையாவே மாறிருவாங் க அப்டினு எனக்கு சொன்னது வந்து எனக்கு ஞாவ வந்துச்சு எ பசங்க சொல்லுவாங்க அம்மா தாத்தா ஏ இப்டி பண்றாங்க அப்டி பண்றாங்கன் சொல்லுவாங்க நா சொன்னே தாத்தா கொழந்தையா மாறிட்டாங்க அதனால அப்டி பண்றாங்க அத நம்ம எடுத்துக் ட கூடாது அப்டின்னு ஏ பசங் கிட்ட நா சொல்லுவே
கெனிபாசுதார் ஒரு கலகட்டத்துல வந்து பாத்தீங்ன்னா ஆ பெரியவங்க கூட அந்த கொழந்த பருவத்துக்கு போன மாரி நானு கேள்விப்பட்ருக்கே அடம் பிடிக்கிறதுலருந்து சாப்டுறதுலருந்து எல்லாமே அங்க குழந்தைத்தனம் இருக்கு அப்டின்னு அ கேள்விப்பட்ருக்கே
ஏன்னா அந்த வயச்ல வந்து யார் என்ன சொன்னாலு கேக்க மாட்டாங்க இது சாப்டாதீங்கன்னு சொன்னாலு கேக்க மாட்டாங்க இது சாப்டுங்கன்னு சொன்னாலு கேக்க மாட்ட அவுங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கொழந்த ஒரு அடம்பிடிக்கிற மாதிரி அவுங்களுக்கு என்ன தோணுதோ அதத்தா அந்த வயச்ல பண்ணுவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் நமக்கு டென் மினிட்ஸ் ஆயிச்சு சிஸ்டர் ஸோ நம்ம கால் கட் பண்ணிக்லா சிஸ்டர் அடுத்த கால்க்கு கண்டிப்பா கூப் கூப்புலா இப்ப நீங்க அடுத்த கால் பண்ட்டூங்ளா ஒகே சிஸ்டர்
ம்